அக்கா வணக்கம் எப்டி இருக்கீங்க மாலை வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ சூப்பரா இருக்கோங்க மேம்
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்றதுங்க ஏதாது ஒண்ணு பண்ணிட்டு இருக்க வேண்டியதா நீங்க என்ன பண்ண போறீங்க நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்
நா ஒன்னு பண்ணலங்க ஆ சாந்தரத்துக்கு வந்து ஆ சரி வீட்ல எதுவு இல்லன்னு சரி உப்மா மட்டு செஞ்சு சட்னி அரச்சே பசங்க வந்தவொடனே சாப்ட்டு அவுங்க அப்பா கூட வெளையாடிட்ருக்காங்க செரி அந்த கேப்ல நாம்போ ஆ ஹோம் ஒர்க்லா ஒண்ணுமே தொடல அவங்க பேசிட்டு ருக்கிற கேப்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு வேலைய முடி
முடிச்சிர்லா
அப்புடின்னு நான் வந்து இருக்கே அதுக்கப்புறந்தா கொஞ்சோ நேரோ வெளையாட விட்டுட்டு தா எழுத வக்கணு
ஆ கொஞ்சோ நேரோ வெளையாட்னா தாங்க கோ அங்க என்ன சொல்லறது இன்ட்ரெஸ்ட் வரு படிக்கலா எழுதலா வந்தவொன்னே சாப்ட வச்சு மறுடி எழுதணு படிக் கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்பஸ் ஆ நம்ம சாப்ட்டது கொஞ்சோ டயர்டா இருக்குமா இன்னு கொஞ்ச நேர கழிச்சி பண்ணட்டுமா அப்டின் கேப் ப்பாங்க அப்பறோ தூக்க வருது அப்டிம்பாங்க எப்பியு பண்ண வக்கிறதாங்க
அதா ஆ அப்ப கொஞ்சோ வெளிய போற வேல இருக்கு
ஓகே ஓகே
நாளைக்கு என்ன தேவையான காய் பழங்கள் வாங்கிட்டு வரணு பசங்களுக்காக
நல்ல விஷ்யோ ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மா ரி குடுத்தனுப்புனா தான நல்லா இருக்குங்க
ம் ந நட்ஸ் இப்போ குடுக்கலங்க ஆ வெறு ஃப்ரூட்ஸ் மட்டுந்தா தரோ
ஓகே
நட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சா எ சின்ன பைய ரெண்டு நாள் மூணு நாள்லயே எல்லாத்தையு போட்டு காலி பண்ணிட்றா
நட்ஸ் நல்லாருக்குங்க சாப்புட்றக்கு இந்த ஃப்ரூட்ஸெல்லா ஆப்பிளு மாதுளம்பழோ இந்த மாரியெல்லா சாப்புட்றதுக்கு பசங்க விரும்பி சாப்புட்றது இல்ல ந அதிகமா விரும்பி சாப்புட்றதுன்னா லேசு சிப் ஸு இந்த காரசாரமா இருக்கறதாங்க கேக்கறாங்க அ
சொல்றது உண்மதா ஆனா நட்ஸு வந்து ஒரு ஒரு இருபது நாளாச்சு வந்தா தானே எல்லாரு சாப்புறதுக் த்துக்கு எடுத்து அவனே போட் டு எடுத்து ஒரு இருவது நாள்ல காலியாக வேண்டியது பத்து நாள்ல அவனே காலி பண்ணிர்
அ பரவால்லைங்க பத்து நாளாச்சு வருதே எங்க வீட்லெல்லா எது வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு த்ரீ டேஸ் தா இருக்கு ஆனா ஃப்ரூட்ஸல்லா ரொம்ப நாளைக்கி இருக்கு இந்த த ஆப்பிலு மாதுளம்பழோ வேணா அப்பிடியே இன்னு அழுகி போற நெலமக்கூட வரலா
ம்
மத்தபடி மத்த பொருள் எந்து வாங்குனாலுமே சீக்கிரமா காலிய ஆயிரு மூண் நாளுக்கு மேல இருக்காது எந்த பொருளுமே
அ உண்மதா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அ ஆ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தே இன்னைக்கி ஸ்நாக்ஸுக்கு அத ஸ் நைட்டே எடுத்துக்க வாயில வச்சு வச்சாப்பல எ சின்ன பையே நீங்க வச்சிங்கன்னா நாளைக்கி வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸில வெறு டப்பா மட் ட்டுந்தா குடுத்து அனுப்புவேண்ண அதனால அந்த ஆப்பிள் வந்து கொஞ்சோ வந்து தப்பிச்சிச்சு
பரவால்லைங்கா ஆப்பிள் சாப்புட்றா இல்லைங்க எங்க பசங்கல்லா ஆப்பிளே சாப்புட்றது இல்லைங்க ஆப்பிளா அ அப்பாட இது எனக்
பிரச்சனையே அதுதாங்க அவ வெச்சு சாப்பிட்டுட்டே இருப் ப்பா அப்புறம் நா மறுநாளைக்கி வேற என்ன குடுக்குறது அதுக்காகவே பழங்கள் மட்டும் க சாந்தரம் போய் சாந்தரம் போய் வாங்கிட்டு வரது
ஓ டெய்லி ஒர் அடுத்த நாள் யூஸுக்கு ஒரு நாளைக்கி முன்னாடியே வாங்கிட்டு வந்து அளவா வச்சுக்குவீங்க அப்போ
ஆ ஆமாமா நறயை வாங்கி வச்சாலு பசங்க ஒ எ ஒரு பையே தொடவே மாட்டா ஒரு பையே அத தொட்டுட்டே இருப்பா
ம்
அதனால வந்து நாங்க வந்து என்ன சாப்புட்றாங்களோ ஒரு நாள் செவ்வாழ ஒரு நாள் ஆப்பிளு ஒரு ஒரு நாள் கிரேப்ஸு ஒரு நாள் ஆரஞ்ஜூ ஒரு நாள் கானு
ம் ம் வீட்லயே ஏதாவது ரெசிபி ஏதாவது அ செஞ்சு தரலாமில்லைங்க இந்த சத்து மாவு மாரி எதாவது செஞ்சு குடுத்தா சாப்பிடுவாங்களா
ஆ சத்து மாவுல இந்த இந்த சத்து மாவுருக்குல சத்துணவு சத்துமாவு அதுல நா கொலுக் க்கட்ட செஞ்சு தருவே அந்த மாவு வந்து எங்க பெரிம தருவாங்க அடிக்கடி
நல்லதுங்க அது ஒடம்புக்கு எல்லாருமே சாப்புல்லா
இப்ப எனக்கு யாரு குடுக்கரது இல்லையா அதனால வந் து நா செய்யறதில்ல
உ இந்த என்ன சொல்றது கல் கடலையு எள்ளோ நாட்டு சக்கர ஆ பொட்டுக்கல்ல இதெல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டாயாட்ட புடிச்சு குடுப்பாங்கல்ல நெய் ஊத்தி அதுல அ உருண்டயாட்ட குடுக்கலா
ஆமா நாங்க வந்து அந் அந்த மாரி பண்றது இல்ல அதாவது கொழ்கட்ட பூரண எப்டி பண்ணுவோனா கல்ல கொட்டைய வறுத்து அ வெள்ளத்த போட்டு மிக்சில போட்டு அரைச்சு வப்போ அது தா பூரணமா வந்து நாங்க வந்து கொழ்கட்டையில வச்சு குடுக்குறது
ம் ஓகே ஓகே ஓகே நல்லா இருக்குங்க அதுவு நல்லா இருக் அவுங்க சாப்புறக்கு இருந்தாலும் இது கொஞ்சோ ஸ்வி ஸ்வீட்டா நல்லா இருக்கு இல்லைங்
ஆ ஆமா ஆமா ஆமா நல்லாதா இருக்கு தே பையனுக்கு ஆமா நா எனக்கு ஆ எ பையனுக்கு இந்த தேன் மிட்டாய் ரொம்ப புடிக்கு
தேன் மிட்டாய்ங்களா அந்த ஆ ஆரஞ்சு கலர்ல அப்பிடி உள்ள ஓ ஓபன் பண்ணா அப்டியே தேன் அப்டியே ஒழுகற மார இருக்குல்ல நல்ல
க்கர பாகா தா இருக்கு ஆனா அது வந்து நல்லாருக்கு
ம் நல்லாதா இருக்கு ஒரு பாக்கெட் குடுத் கொஞ்ச நேரத்துல காலி பண்ணிடுவாங்க அங்க இரண்டு இங்கரண்டு அப்டியே வாயில போட்டா கரைஞ்சுரு
ஆ ஆமா உண்மத்தா உண்மத்தா
அ வீட்லயே தென்மிட்டா அந்த என்ன சொல்றது ந்த எஃகு எக்ல கேக் செய்வாங்களங் அ வ என்னது பிரட் கேக்
ஆ பிரட் கேக்கு
ஆமா நீங்க செய்வீங்களா நா இல்லைங் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்தேங் சரியா வரலங் அதனால விட்டுட்டங் நா அதுல இருந்து அப்றம் செய்யலைங் சேரி ஓகே ஸ்வீட்டு இருந் அ காரமா இருந்தா ஏதாவது செஞ்சு பாத்துருப்பேங் ஸ்வீட்டு ஒத்துக்காதுன்னு சொல்லி ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுடேங் நீங்க செஞ்சிருக்கீங்களா
நா பு கேக்கு அவ்வளவா செஞ்சது இல்ல ஆனா எ ஃப்ரெண்டு ப்ரௌனி சூப்பரா செய்வா அவகிட்டதா நா ரெசிபி கேட்ருக்கே ஆனா ரெசிபி ஆனா சூப்பர் அவ செஞ்சு செம்மையா இருந்துச்சு வீட்லதா செஞ்சா ன்ன எப்படி செஞ்சான்னு தெரில ஆனா ப்ரௌனி சூப்பரா வந்துச்சுன்னாங்க
ப்ரௌன் கலர்லைங்களா ப்ரௌனி
ஆமா ஆமா ப்ரௌனி
ம் அந்த பிஸ்கெட்ஸு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்ஸ் எல்லா இந்த யூடியூப்ல எல்லா நா பாத்திருக்கே ஜ்ட்ஜ் பண்ணி பாத்துருக்கே ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்ஸு ன்ன ஒரு நாலஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வந்
அதா வருணம்மா இது கேக்கு மாரியே இருக்கு ஆனா ஃபுல்லு சாக்லேட் ஃப்ளேவரா இருக்குற மாரி இருக்கு
ஓகே ஓகே சாக்லேட் ஃபிளேவர் மேல அப்டியே கலந்துகிட்ட மாரி
ஆமா ஆமா ஆமா அப்படித்தா இருக்கு
நல்லா இருக்குங்க நா டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கே
ஆமா உண்மையாலுமே நல்லா தா இருக்கு
நல்லாதா இருக்குங் சாப்டுறதுக்கு ஆனா நல்லா என்ன சொல்றது நாம செய்யறது அந்த கடைல செய்யற அளவுக் இருக்கறதில்லைங் அஹ சாஃப்டா ஹ் ன்னு நல்லா நம்பி வரதுல்லை ட்ரை பண்ணி பாக்காங்க வேன்னா அந்த மாரி அப்றோ நாளைக்கி நாளைக் எங்க போ போறீங்க இன்னைக்கு இன்னைக்கு நைட் எங்கேயோ போகணு அப்டின் சொல்லி சொன்னீங்ளே
அது இப்ப போறது இங்க வேற எங்கல நாளைக்கு என்ன தேவையான பொருள் வாங்கறதுக்தா வெங்காயோ தக்காளி அப்றோ கொஞ்ச மாவரைக்க போவோ அந்த மாரி எடத்துக் தா போவோ
டிமார்ட் இந்த மாரி போவீங்க பசங்கல்லா குஷியாருப்பாங்க
போல டீமார்ட் இப்ப போலங்க திரும்ப அடுத்த மாசந் தா இந்த மாச மாசம் வந்து டிமார்ட் போகாமே கொஞ்ச அப்டியே தள்ளி வ தள்ளிட்டு வந்துட்டோ இன்னு கொஞ்ச நாள்தான அப்டியே ஓட்டிருவோ திரும்ப அடுத்த மாசந்தா டி மார்ட் போவோ ஒன்னா தேதில இருந்து ஒரு அஞ்சா தேதிக்குள்ள எப்பயாச்சு ஃப்ரீயா இருக்கறப்போ போவோங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே பசங்களா வந்தோனே என்ன சாப்டாங்க
உப்மா செஞ்சு சுட சுட உப்மாவு சட்னி பண்ண சாப்டாங்க சாப்டாங்க
அப்பனா எந்து
செஞ்சு குடுத்தீங்க வந்த ஒடனே
நா வந்த ஒண்ணே என்ன செஞ்சு குடுக்க இல்லைங்க காலைல இருந்ததுவே பெரிய சின்னது இன்னு சாப்டவே இல்ல பால் மட்டு குடு
ஆஹ
ஆஹ பெரியவலா வந்த ஒனே அவனுக் கு சாப்றதுக்கு சாப்பாடு இருக்கணு என்ன இருக் இருக்கோ இல்லையோ ஆஹ சாப்பாடோ இல்ல தோச இந்த மாரி உம் உம் சாப்ற ஐட்டமா ஏதாவது இருந்தா ச வயிற்றொம்ப சாப்புட்டு அதுக்கப்றோ தா அடுத்த வேலையே பண்வாங்க இல்லேன்னா அவள கைலியே புடிக்க முடியு அழு அழுக ஆரம்பிச்குவா அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது ஐயோ வயிறு ரொம்போ வலிக்குது பசிவே வலிக்குதுன் தா சொல்லுவா அவ அ பசி எடுக்குது அப்டின்னு சொல்ல தெரியறதில்ல எனக் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது
வயிறு வலி தெரில அவங்ளுக்கு பசின்னு சொல்ல தெரில புரிது புரிது புரிது
வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுனே சொல்லி அப்றோ எங்கியோ வெளியோ எங்கியாவது ஊருக்கா டூர் இந்த டூருங்கற மாரி ரிலேட்டிவ்ஸ் வீட்கு இந்த மாரி போனோம்மனா காலைல சமயத்துல அ தெரியறதில்ல செவனோ கிளாக் அப்டிங்கறப்போ பசி வந்துருது
பசிவந்துருது
அப்போ வந்து என ரொம்ப வயிறு வலிக்குது என்னாலயே முடியில நிக்கவே முடில அப்டின் சொல்லி சொல்லுவா லாஸ்ட் டைம் கூட ஒரு மேரேஜுக்கு போனோ அங்க மார்னிங் அ சும்மா அழுஅழுன் அழுக ஆரம்பிச்ட்டா ஆ வயிறுவலி கிது இருக்க முடியில அப்டின் சொல்றமாரி அப்பற பாத்தா பசி ஒர் ர்ர ஒரு இட்லி அப்பிடியே ஊட்டி விட்டாங்காட்டி இப்ப ஓகேம்மா சரி ஆயிச் சு அப்டின் சொல்லி சொல்றா பசிக்கு வயிறுவலிக்கு டிப் பிரெண்டே தெரியர்தில்ல கொழந்தைங்களுக்கு
இல்ல ஆமா ஆமா அவங்களுக்கு அது பசின் தோணல ஏதோ வயர்ல ஏதோ ஒன்னு பண்ணுதுன்றது மாரி இருக்காங்க ம்
என்ன பண்றது இன்னு கொஞ்சோ பெருசாயிட்டா எதோ தெரியாது
பசி எது வலி எதுன் தெரிஞ்சிகுவாங்க அதுதா நம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு ஊட் பசின்றப்பே டக்குனு ஊட்டி விட்றணு வயிற்ரொம்ப
ஆமாங்க ஆமாங்க
இப்ப வயிரொம்ப ஊட்டிவுட்டா அவுங்பாட்டு அவுங் வேலய பாத்திட்ருப்
இ காலிலபோய் ஃபை வோ கிளாக் அப்டிங்கிற டைமுக்கெலா எந்திரிச்சிக்கிறாங் பெரியவ அதனால டக்குன்னு ஈவினிங் கொஞ் ஜோ கேப் விட்டமுனா ஏதாவது பண்ணிட்ருப்போ டக்குனு செவனோ கிளாக்ல்கல தூங்கிருவாங்க
ஓ
புரிது புரிது
தூங்கிட்டாங்கனா திரும்ப கால்ல தா எழுவாங்ளா இல்ல நடுவுல எழுவாங்ளா
ஹலோ
ஹலோ